வணக்கம் தோழி
வணக்கம் தோழி கே வைக்கிறதா ஆ எனக்கு கேக்குது இப்தான் கேடக்குது
ஆ கேக்குது தோலி எனக்கும் தோலி
ஆஹ் நான் நலம் தோழி நீங்க நலமா
ஆஹ் நல்லந்
உம் வேலையிலாம் முடிஞ்சி ச்சா
ஆஹ முடிஞ்சிச்சி
ம் ஆ முடிஞ்சிச்சு தோலி எல்லா தூங்கிட்டுருக்காங்க
அப்புடியா தோழி
ஆமா தோழி நம்ம நம்ம வீட்டுல வந்து அஹ் இன்னிக்கு சாப்பாடு காரக்கெழம்பு தோழிஉங்க வீட்ல
எங்க வீட்டுல மட்டன் சுக்காஸ் முருங்கக்கா சாம்பார் தோழி
அப்டிங்களா என்ன ஸ்பென்ன இன்னிக்கு
இல்ல புரில தோழி
இன்னிக்கு ஏதாச்சு விழாவா
இல்ல தோழி இப்ப பக்ரீத் எங்களுக்கு பக்ரீத் பண்டிகை முடிஞ்சதா தோழி அதுனால இப்போ ஆஹ் நம்ம ஆட்டு கறி பீஃப் கறி எல்லா நல்லா செய்வோம் தோழி இப்போலா
உம் நெறைய இருக்கு அப்டின்றனால தெனக் ஹ செரிங்க தோழி செரிங்க தோழி
ம் நீங்க எப்டி தோழி காரக்கொழம்புலாம் செய்வீங்க எனக்கு தெரியாது காரக்கொழம்புலாம் செய்
எங்க வீட்ல பெரியாம் பெரியவங்க இருக்காங்க அவங்க செய்வாங்க அம்மா செய்வாங்க
அவங்களுக்கு செய்முற தெரியாதா தோழி
எனக்கு தெரியாதுங்க அவங்க செய்யம்போதா நான் பாப்பே அவ்ளோதான்
அப்புடியா தோழி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க தோழி நா கத்துக்குறேன்
எனக்கு அவ்ளோ தெரியாது அம்மா அவங்க வந்து அதுல புளியலாம் கரச்சி ஊத்துவாங்க
அப்புடிதான் அவ்ளோதா தெரியு உங்களுக்கு அவ்வளோவா உங்களுக்கு விவரமா தெரியாத
விபரமா தெரியாது நார் நம்ம என்னாவோ அது மட்டும் தெரியும்
அப்புடியா தோழி நீங்க என்ன நல்லா தோழி சமப்பீங்க தோழி
நம்ம வந்து பிரியாணி செய்வோ சப்பாத்தி தக்காளி தொக்கு அ முட்ட முட்ட கொழம்பு இது போல நம்ம சின்னதா சிம்பிளா மட்டும் செய்வோ
அப்டியா தோழி ம் நீங்க என்ன சென்னையா ஊர் சைடா சொல்ல நீங்க
நம் சென்னை தான் தோழி சென்னை சைட தான்
அப்டியா தோலி ஆ படிப்புல்லாம் முன் ல்ல நீங்க
ஆ படிப்புல்லாம் முடிஞ்சிச்சு தோழி
அப்டியா தோழி ம் நீ முட்டக்கெழம்புல அப்டி செய்வங்க சொல்லுங்க தோழி ஆ நெக்ஸ்ட் டைம் அது பண்ணி பாப்பேன்
முட்ட கொழம்பு வந்து நம்ம இப்போ முட்ட உடைச்சி போட்டோ அதுல செய்யலாம் இல்லன்னா நம்ம முழு முட்ட அப்டியே போட்டும் செய்வாங்க ஆ நம்ம வீட்டுல வ முட்ட உடைச்சு போட்டுதான் செய்வோம் அ தக்காளி தொ உக்கு மாதரி வைப்பாங்க இல்லங்களா அது மாரி வச்சுட்டு நம்ம லாஸ்ட்ல ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னாடி பத்த பத்து நிமிடத்துக்கு முன்னாடி முட்டை ஒடைச்சு ஊத்திட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம அந்த முட்டை தொக்கு ரெடி இல்ல நம்ம முட்டை போடலை அப்புடின்னா அது நார்மலான தக்காளி தொக்கு மாதிரி
அப்டியா ஜலி கொஞ்சம் உங்களுக்கு அது அந்த கு புளிப்புல தோழி அது உங்களுக்கு தக்காளி தொக்குன்னா அது கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அதுக்கு த முட்ட அது சேர்க்கமா அது கரெக்டா அது உங்களுக்கு
நம்ம தக்காளி நம்ம முட்டை தொக்கு செய்றோம் அப்புடின்னா நம்ம வெங்காயம் அதிகமா போட்டுட்டு தக்காளி கம்மி பண்ணிக்கணும் தோழி ஆ கம்மி பண்ணிட்டு மொளகாத்தூள் உப்பு க கரம் மசாலா அதெல்லாம் அது அந்த ஸ்பைஸ் அந்த காரமான மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கணும்
அப்டியா சொழி
அத நம்ம அதிகமா போட்டோம்னா அது கொஞ்சம் இதுவா இருக்கும் கரெக்டா இருக்கும்
அப்டியா தோழி நிம் ஆ சேமைப்ப சொல்ல நா நீங்க ஸ்வீட்ல்லாம் செய்வீங்களா தோழி ஸ்வீட் எல்லாம் தெரியும் உங்களுக்கு செய்யறது
ஸ்வீட் அவ்வளவா செய்ய மாட்டோம் ஒரு சிலது மட்டும் செய்வோம் பாயாசம்
அப்டியா அப்டியா லட்டு எல்லாம் செய்வீங்களா லட்டு செய்யறது செய்ய முற தெரியும் உங்களுக்கு
அம்மா செய்வாங்க நம்ம ஹெல்ப் பண்ணும்
ஆ அப்டி அவ்வளதானா
ஆ ம் ஆமா சொல்லி கொடுப்பாங்க நம்ம அது அவங்க நீ சொல்லுவாங்க மாவெல்லாம் இருக்கு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் அப்படி செய்யும்போதுமே சொல்லி் கொடுத்துட்டே செய்வாங்க
அப்படியா தோலி நீங்க நீங்க தனியா ச செஞ்சதுில்
உம் நான் தனியா செஞ்சதுன்னா பாயாச மாட்டதான் செஞ்சிருக்கேன்
அப்படி அதுலயே நீங்க பாயசம் எப்படி பிங்க சொல்லுகுக தோலி
பாயசம் நம்ம மாட்டு பால் இல்ல நம்ம நார்மலா கடையில வைக்கிற பால் கூட வாங்கி நல்லா திக்கா காய்ச்சிட்டு நம்ம அந்த
நீங்க உங்க வீட்டுக்கு எவ்ளவு எவ்வளவு பால் போடுவீங்க தோலி
எங்க வீட்டுல வந்து நாலு பேர் இருக்காங்க நாலு பேருக்கு நம்ம ஒரு லிட்டரு பால் போதும் ஒரு லிட்டர் பால்ல நல்லா நம்ம காய்ச்சணும்னா அதுவே முக்கால் லிட்டர் ஆயிடும் அந்த பால் உம் அதுலயே நம்ப செஞ்சிடலாம் அதுலயே நம்ம பாயாசத்துக்கு ஒரு ரெடி டு மிகஸன்னு அந்த ஒரு பவுடரு விக்குது கடைல அது வாங்கி போட்டு ஆஹ் அதுவும் யஸ் பண்ணலாம் அப்படி இல்லன்னா பாயாசத்துக்கு தனியா சேமியா அப்புறமேட்டு அந்த ஜவ்வவ இது சொல்லுவாங்க ஜவ்வர் சொல்லுவாங்க அது ஆஹ் அப்புறம் அஹ முந்திரி திராட்ச ஏலக்கா அதெல்லாம் கூட போட்டு நம்ம செய்யலாம் தனித்தனியா
நீங்க ரவலா சேர்க்க மாட்டீங்களா தோலி
பாயசத்துல ரவ அவ்ளோ சேர்க்க மாட்டோம்
அப்படியாச்சு
உம் ஒரு சிலவங்க வேற மாதிரி செய்வாங்க பாயாசம் ஆஹ் பருப்பு பாயாசம்
ஆ ஆமா பருப்பு பாயசம் அது ரவ போட்டுகூட பாயச்ச செய்வாங்க ரவ அஹ் ஜவர்சி அது ரெண்டு மட்டும் போட்டு கூட செய்வாங்க பாயாசம் ஆமா அது கூடத்து நல்லா டேஸ்ட்டா இருக்கு நீங்க தனியா செய்வீங்களா
ஆஹ் இது தண்ணி பாயாசம்னாலும் நம்மம இப்ப ரவ போட்டோம்னா அது கட்டிய ஆயறதுனால நம்ம ரவ போட மாட்டோம் அதுனால தண்ணி பாயசமே செஞ்சிருவோம்
அப்படியா தொலி
தள்ளி
உம்
நீங்க வேற ஏதாச்சும் ஸ்வீட் செய்வீங்ளா
நான் செய்ரது எங்க வீட்ல வந்து பண்டிகையில வந்து விஷய குருமான்னு சொல்லுவாங்க அதுவும் பாயாசம் மாதிரி தான் இருக்கும் ஆனா அது கொஞ்சோம் என்ன சொல்ல எல்லா மெட்டீரியல்ஸும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியா யூஸ் பண்ணுவாங்க அதுல அதுல போடுற சேமியா கூட அது வந்து ஹேண்ட்மேட் சேமைய தான் போடுவாங்க மிஷின் சேமியா எல்லாம் போட மாட்டாங்க அந்த மாதிரில்லாம் அது ருமானிஸ
அந்த ஷீர் பூர்மா அதோட இது சொல்றீங்களா எனக்கு ரெசிபி நா ட்ரை ரை பண்ணி பாக்குறேன் வீட்ல
ஆஹ் கண்டிப்பா தோழி நிச்சயமாக சொல்றேன் தோழி ஆஹ் சரி தோழி நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நாலு பேருக்குனா ஒரு லிட்டரு பாலு நல்லா அதுக் கொதிக்கவச்ட் கொதிக்க வச்சிட்டு அது அப்படியே சுண்ட வச்சிரணும் உ சுடா கா கா சுண்டா காய்ச்சிட்டு ஒரு சைடுல ம் அஹ நம்ப சொன்ன மாதிரி அஹ் என்ன சொல்றது ருமானி சேமியானு சொல்லுவாங்க த ஹேண்ட்மேட் கையிலயே செஞ்ச சேமியா
அது நம்ம கடைங்கல்யே கெடைக்குமா மல்லிக கடைங்கல்யே கெடைக்குமா
கடையில வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுல்லாம் மிஷின் சேமியா தான் இது வந்து கையிலேயே கிடைக்கிறது வந்து உங்களுக்கு சில ஏரியால கிடைக்குது அது சில ஏரியாள கையிலே க பண்ணி வி்க்ற ஆளுங்க எங்களுக்கு தெரியும் அதுநால நா அங்க வாங்குவோம் அது ரொம்ப வருஷத்து அதனாலேயே அங் அங்கயே வாங்குறது அதனால அங்க வாங்கறது நாங்க அது அது அ அது ஒன்னும் சொல்றது ஒரு ஒரு கிலோ வாங்கனா கூட அது வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரடா காஸ்ட் ஆகும் சேமியா அந்த சேமியா உங்களுக்கு அது அதுல கொஞ்சம் லைட்டா உப்பு உப்பு உரைக்கும் அது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அந்த வந்து நாங்க செய்யற சீர்க்கம் மோல ஒரு டேஸ்ட் நல்லா சுவை நல்லா இது பண்ணி கொடுங்க உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா வரும் உங்ளுக்கு டேஸ்ட் அது தனியா தெரியும் உங்களுக்கு டேஸ்டி அந்த சேமியால பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் சேமியா உங்களுக்கு ஒரு கைப்பிடி சேமியா ஒரு நாலு பேர்ருக்குனா ஒரு கைப்பிடி சேமையா எடுத்துட்டு லைட்டா அதுலநெய் போட்டு சேமியா வந்து நல்லா என்ன சொல்றது பொன்னிறமா ஆனது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டுணுஅது
அது தண்ணில்லாம் போடாம வறக்கணும்
ஆமா எண்ணெய்லையே அதுல நல்லா வதிக் கிட்டு பொன்னிர ஆயிடும் அது என்ன சொல்றது அது கோல்டுனேஸ்என்ன சொல்றது
ஆகுற கோல்டன் பிரவுன் கலர்ல ஆகுறல
அந்த மாரி கலர்ல ஆகணும் அது ஆதுக் அதது நல்லா வதக்கி எடுத்துட்டு சைட்ல வச்சுட்டு
வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்பறமா அதுல முந்திரி பா தாம் அ என்ன சொல்றது திராட்ச காஞ்ச திராட்ச இருக்குல்ல அதெல்லாம் போட்டு அதுவும் கொஞ்சம் பொன்னிரமா வழக்கி எடுத்திரணும்
அதுவும் வரக்கணும் நம்ம
நல்லா வரக்கி எடுத்துட்டு சைட்ல வச்சுட்டு அந்த அதே பாத்திரத்துல நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அதுல வந்து அஹ ஜினி இருக்குல்ல அது சீனி வந்து ந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ பாயசதுக்கு க்கு அந்த சீனி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ட்டு அந்தெல்லாம் கொதிக்க கொதிக்கிற தண்ணில அந்த சேமியவ சேர்க்கணும்
சேமியாஷ் வறுத்து வச்ச சேமியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு
நம் அத வறுத்து வச்ச சேமியவ அதுல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரெண்டு கொதிக் கொதிக்குண டைம்ல நம்ம என்ன பண்ணும் ஆப் பண்ணிட்டு நம்ம நல்லா சுண்டா காய்சி வச்சிருக்கோம் கோல பால அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நட்ஸ்லாம் அப்டே போட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆ லைட்டா ஒரு கொதி வர விடுனும் ம் சேமி நம்மளுக்கு சாப்படுற இது இதுல மாரி இருக்கு க்கா பாத்துக்கிட்டு ஆப் பண்ணும் அது நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க அது ரொம்ப சுவையா இருக்கு
இது நான ஒரு சில ஆ ஆஃப்லை ல ஒரு சில வீடியோல பாத்தேன் அவ அவங்க வந்து இந்த மில்க் மேடு
ஆமா நீங்க அதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னு ஸ்டா இருக்கும் தோழி ஆமா தோழி ஆமா பால்கோவா இல்லைன்னா நீங்க மில்க் மில்க்மேடு அது அதெல்லாம் போட்டி என்னா இன்னும் கொஞ்சோம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அது நீங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆமா கிரீம இது மில்க்கு அந்த மாதிரி மில்க் எல்லாம் நம்ம போட்டா அதுல வந்து இன்னும் திக்
ஓகே தோலி ஓகே தோலி நான் டரை பண்ணா பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் தொலி
ஓகே தொலி எ எங்களோட ஒரே ஆளுங்க அது ரொம்ப சந்தோஷம் தோலி மீண்டும் உரையாடலாம் தோலி வணக்கம் தோலி